ஓகே சார் ஏதோ போச்சு சார் கு குட்டி இருக்கிறதுனால அவர மேச்சுட்டு
சரி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எங்களுக்கு வந்துட்டு ஓகே தான் ஓகே நாள் ஒரு நார்ம நல்லா தான் போச்சு ஆ ஓகே நைட்டு் என் டின்னர்லா ரெடி பண்ணியாச்சா இனிமேதான் பிளான்ருக்கா
இனிமேல் தான் சார் பண்ணனு பிளான் போட்டு டாச்சு இனிமேல் தா பண்ணணு
சேரி சேரி சேரி வீட்ல குட்டி எத்தன பேர் இருக்காங்க.
ஒரே ஒரு ஆள் தா சார். ஓகே சார். இல்ல இல்ல சார் இப்பதா டூஅண்ட்ஆஃப் ஆகுது. இன்னு சேக்கல, நெக்ஸ்ட் இயர்தா போடணும்.
சேரி ஓகே அப்புறம் இன்னைக்கு வெளிய எதுவு பிளான். போனீங்ளா வெளிய ஏதாவது போயிட்டு வந்தீங்களா எப்டி.
இல்ல சார் சண்டே மட்டுந்தா வெளிய போறது. உம் சண்டே போயிட்டு. இப்போ தா முடிஞ்சிச்சு.
சேரி சேரி சேரி, ஓகே மதியம் எங்க வீட்ல இன்னைக்கு டின்னர் எங்க ஒய்ஃப். என்னங்க மேடம். ப்ளான் பண்றாங்க, அ ப்ளானிங்கே இப்பதா ஸ்டார்ட் ஆகிப் ப்ரிப்பர். தாலு ஒரு நைன் நைன் தேர்ட்டி டென் ஓ க்ளாக் ஆயிடு நைட் டின்னர் முடிக்கிறதுக்கு.
ஓகே, ம். என்ன ப்ளான் போட்ரு ட்டாங்க சார்.
வேவியும் வந்துட்டு.
ஓகே ஓகே சார். எங்க வீட் லயு சப்பாத்தி தா சார்.
சேரி சூப்பர் சூப்பர், வேற நீ என்ன இதுலல்லா நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ் நீங்க வந்துட்டு.
நான்வெஜ் சார். ஸ்டீ சீ ஃபுட்னா எல்லாமே செய்வோம். மத்தபடி சிக்கன் மட்டன் அதெல்லா செய்ய மாட்டோ அதெல்லா லைக். பண்ணமாட்டோ.
செரி. ஓ சேர். கே ஓகே. அப்போ சி கோஸ்டல் ஏரியாலதா ஆ இருப்பீங்கன் நா நெனைக்கிறே சி கோஸ்டல் ஏரியாவா இருப்பீங்க நெனைக்கறே சீ ஃபுட் நெறைய சாப்புடுறதனால ந றைய மக்கள் கடற்கரை ஏரியால இருக்குற நெறைய மக்கள் வந்து சீஃபுட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க
அப்டி இல்ல சார் அந்த பக்
ஓக்கே செரி செரி செரி ஓக்கே ஓக்கே ரொம்ப நல்லது எங்களுக்கு எனக்கு சீஃபுட் ரொம்ப புடி மோ நா ஒரு கடைக்கறி ஏரியால உள்ள ஒரு மக்கள் தா நானு சோ அதனால எனக் சீஃபெட் ரொம்ப புடிக்கோ ஆ ஆமா ஆமா ஆ இன் நான்வெஜ் எல்லாமே நல்லா சாப்புடுவோ என் ஒயுஃபூ நான்வெஜ் நல்லாவே பண்ணுவாங்க. அ னால ஆ எங்க அன்னைக்கு நல்லாவே பண்றதனால சீஃபுட்டோ ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க அவ்வளவு ஒரு கோஸ்டல் ஏரியா தா அவுங்களு
ஓக்கே ஓக்கே
தனால நல்லாவே பண்ணுவாங்க சோ நானு நல்லா லைக் பண்ணி சாப்புடுவே அ ரெண்டு கோ ட்டீஸ் இருக்காங்க ஒரு ஆளு இப்பதா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்காரு ஆமா இன்னுரு பாப்பாவ வந்துட்டு இனிமே தா நாங்க வந்து யூ ஆமா
சரி சரிங் சா ர் அப்ற சார் உங்க ஏரியால என்ன ஃபேமஸு
பத்திங்கனா நாங்கலா ஆல்ரெடி சொன்ன மாரி கோஸ்டல் ஏரியா தா சோ கோஸ்டல் ஏரியால எப்போமே எங்ளுக்கு ஃபேமஸ்னா எங்களோட எல்லா வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸு எங்ளுக்கு வந்து கெடைக்கு நாங்க வந்து சொல்ல போனா நாங்க நறைய ஏரியாக்கு நறையா அந்த வேர்ல்டுல ந றைய ஏரியாக்கு நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றோ எங்களோட ஃபிஷ்ஷ சோ அதனால எங்க ஏரியால எப் எப்பவுமே ஃபிஷ்ஷு தா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ளஸே எங்ளுக்கு அதுதா நாங்க எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு எங்ளுக்கு வந் து அவ்ளோ ஃபிஷஸ் கெடைக்கு சோ இல்ல நா அதுல கெடையாது பட் ஆனா எங்களோட ஏரியாவோட பெருமைய நீங்க கேட்டதுனால நா அத சொல்ல வந்த ஆமா ஆமா ஆமா பேசிக்கா உங்ளுக்கு ஒரு நாள் எப்டி நீங்க வந்துட்டு ஒரு நாள கொண்டு போறது வந்துட்டு உங்ளுக்கு குட்டிஸ் இருக்கிறனால எப்படியு ஓடிடு ஒரு நாள் கண் இப்ப பின்னாடிய அவுங்க பின்னாடியே அதுவு டூ அண்ட் ஹாப் இயர்ஸ்ன்னு சொல்றீங்க அவுங்க பின்னாடியே தா வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கு அது போக இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க வொர் என்னால இப்ப பா தம்பி தூங்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வேற என்ன மாரியான ஆ இல்ல உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க
வீட்டு வேல பாக்குறதுக்கு சரியா இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாரி எதாச்சும் ஜாப் இருந்தா
சேரி சேரி ஓகே ஓகே சேரி சேரி சேரி ஓகே ஓகே சேரி அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஃபுல் டைம் எங்கேஜ் பண்றதா இருக்கு தூ தூங்குறது தவற மீதி எல்லா நேரமு ஒரு என்கேஜலதா இருப்பீங்க ஓகே ஓகே சேரி அதா அந்த நைட் டைம் தவிர மீதி எல்லா டைம் ஃபுல் டைம் என்கேஜ்லதா இருக்கீங்க போர் அடிக்கலயா லைஃப் இந்த மாரி நீங்க நநீங்க அப்படியே ஃபுல் டைம் என்கேஜ்லயே இருக்கிறனால போர் அடிக்கிலிங்களா சேரி சேரி ஓகே ஓகே சேரி அப்புற சொல்லுங்க அப்புறம் வேற எ பூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க லீவுக்கு ஆக்சுவலா லீவ் போலனா நாங்க ஆக்சுலி எங்களுக்கு வந்துட்டு நாங்க ஊருக்கு போறதே எங்களுக்கு வந்து எங்க சொந்த ஊருக்கு போறதே வந்துட்டு ஆ ஒரு வெகேஷன் தா சோ நான் இருக்குறது வெளியூர்ல வேல பாக் இருக்கிறதுனால எங்க ஊர்ல எதாவது திருவிழா எதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாரி போறதே வந்ட்டு அது அது எங்களுக்கு ஒரு ஒரு வெகேஷன் தா சோ அதனால அந்த மாரி டைம்ல எப்பவ இதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போ சோ அதனால எங்களுக்கு பேஷனே எங்க சொந்த ஊருக்கு போர்தா. ஏன்னா நாங்க இருக் கிருது வந்து வெளியூரு அதனால எங்க ஊருக்கு போறதே எங்களுக்கு ஒரு வெக்கேஷன் தா. அந்த மன்த்து ஒரு எண்டுல எங்களுக்கு ஒரு திருவிழா இருக் கே அதுக்கு போறோ. ஆமா நாங்க வந் து ஒரு வட இந்தியால வாழ்ந்துட்ருக்கோ இப்போ அதனால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு எங் க ஊருக்கு போறதே எங்களுக்கு ஒரு வெக்கேஷன் ப்போ வ வட இந்தியாது வந்து எங்களுக்கு நெறைய எடோ பாத்துட்டோ. அதனால எங்களுக்கு எங்க ஊருக்கு போறதே வந்து ஒரு ஒரு ஒரு ஜாலியான டயம் வேற. அதுவு இந்த சொல்ல போனா அந்த ஊரயே ஊரு சொந்த ஊர்ல உள்ள திருவிழான்றது போம்போது எல்லா எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அஹ் வருவாங்க. சோ அவுங்கள பாக்கறது, அவங்க கூட டைம் ஸ்பண்ட்றது ஸ்பெண்ட் பண்றது அதுக்கு இப்ப லீவ்ல ஒரு டென் டேஸ் லீவ்ல போனா அந்த டென் டேஸு ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு பிஸியா தா இருப்போ
ஓகே, ஓகே சார். வீட்ல எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா ஒய்ஃப்புக்கு?
வீட்ல எனக்கு எயிட் அவர்ஸ் ட்யூட்டிய தவர, அடுத்து அடுத்த ட்யூட்டி பாத்தேன்னா எங்க பசங்கள நாங்க பாக்கறது, அப்றம் ஏ ஒய்ஃப்ப பாக்கறது தா எங்களுக்கு வந்துட்டு அடுத்த டியூட்டியே எனக்கு. ஸோ அதனால எய்ட் அவர்ஸ் ட்யூட்டி தா நா ஆஃபீஸ்ல. அடுத்த எய்ட் அவர்ஸ் ட்யூட்டி வீட்ல தா. ஆமா அப்றோ இங்க எங்களுக்கு வந்துட் ட்டு நார்த்து வட வட இந்தியா அப்டின்றனால எங்களுக்கு இங்க நெறைய எடோ வந்துட்டு பக்கத்துல போய் பாக்கறதுக்கு வரதுக்கு நெறைய எடோ இருக்கு இங்க. சோ அதுனால எனக்கு வா வார ஞாயித்துக்கெழம லீவுல சோ அவங்கள கூட்டிட்டு போய்ட்டு ஃபேம்லியோட போ போயிட்டு வரது அந்த ஒன்டே அப்டியே அதுலேவு ஆஹ் முடிக்கறது எங்களுக்கு வந்து ஒரு ஹேப்பினஸ்ஸா இருக்கு.
சரி, சரி சார்
இப்படித்தா எங்க லைஃப்பு வட இந்தியாவுல வந்துட்டு நகந்துட்ருக்கு.
கே சார்
உம்
பாப்பாவ நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் போட்ணுமா?
அவங்களுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணிவுடணு. ஆக்ச்சுலா ஒரு இப்ப ஒரு என்ன ஒரு விஷ்யோ அப்டின்னா நாங்க வந்துட்டு ஆ, ஆவ் ஆ நாங்க லாஸ்ட் இயரே வந்துட்டு ஜாயின் பண்ணி வுட்ருக்கணு, நாங்க இந்த அடிக்கடி எனக்கு இந்த மாரி ட்ரான்ஸ் ஃபெர்ங்க மாரி அங்கிட்டு, இங்கிட்டு, ஊர்லருந்து வேற ஊருக்கு, வேற ஊர்லருந்து இன்னோரு ஊருக்கு அப்டி வந்து மாத்தி நடந்துட்டு இருக்கறனால அவங்கள ஸ்டேபிளா ஒரு இதுல படிக்க வெக்க முடில. சோ இப்போ வந்துட்டு அவங்கள டைரக்டாவே வந்துட்டு யு கே ஜி க்கு வந்து ஜாயின் பண்ணிவுட்றோ இந்த வர்ஷோ
செரி, செரிங் சார்
ஆஹ் நல்லா படிப்பாங்க பொண்ணு, பை பைய நல்லா படிப்பாங்க. பொண் இப்பதானுங் அப்ப வந்து எல்லாமே நாங்க வட இந்தியால இருக்கறனால அவுங்களோட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் ஒன்னு ஆட் பண்ணியாச்சி. எக்ஸ்ட்ரா லாங்வேஜு அவங்க நல்லாவே பேசுவாங்க. சோ, அதனால இப்போ நம்ம ஊருக்கு வந்தாலு இப்ப சி பி எஸ் சி னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஒ ஒ வேற ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு நம்ம ஒரு லேங்வேஜ் குடுக்கம்போது அவங்களுக்கு அது நல்லாவே இருக்கு. அவுங்கள அதுல பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஒன்னு பிரச்சன இல்ல
சேரி சேரி சார்
பாப்பா எப்டி இருக்காங்க பாப்பாக்குலா ஆஹ் எப்டி லைஃப் அவங்க என்னென் மாரியான துரு கு குறும்புகள் பண்ணிட்ருக்காங்க
எதுமே சொல்ல மாரி இல்ல சார் எல்லாத்துலயு தா சார் இது அதுன்னு எதாவது ஒன்னு எதுலயாது ரொம்ப ஆர்வமா இருந்தா அப்டி இருக்காங்க இப்டி இருக்காங்கன் சொல்லா எல்லாத்லய்மே எத எடுத்தாலு கவுக்கறது ஒடைக்கிறது ஓடறது ஒடியாறது ஒரு பயன்றது தெர்
த்தர நம்ம வந்துட்டு முழு நேரமா கண்காணிச்சு பாக்குறதே வந்துட்டு நமக்கு நேர சரியா இருக்கு ஹலோ
ஆ சொல்லுங்க சார்
ஆ ஆ அதா அந்த குட்டிஸ வந்து நம்ம முழு நேரமா கண்காணிச்சிட்டு இருக்றதே வந்து பாத்திங்கன்னா நமக்கு ஒரு புள்ள நம்ம யே என்கேஜ் பண்ணி வச்சிட்ருக்க மாரியே இருக்கு ஏனா அவுங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணு இந்த மாரி வயுசுலதா
ஆமாமா சார் எதயாது கொட்டிடுவாரு கவுத்துருவாரு அவர பாக்கறதுக்கு ரெண்டு பேர் வேணு எந்த வேலையு செய்ய முடியாது அவர உக்காஞ்சி பாக்குறதுக்கே சரியா இருக்கு ம்
ட ஹஸ்பண்டோட சப்போர்ட்லா எவ்ளோ குடுக்கறாரு அவரு
ஆ நல்லாதா சார்ருக்கு அந்த சப்போர்ட் இருக்கறதுனாலதா இந்த மார்லா எதாது பண்ணிட்ருக்கோ
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே
கூட இருக்கவங்க சப்போர்ட்டா இருக்கறதுனால அதா எதுலா இருந்தாலு தைரியமா எறங்கறோ பாக் றோ எதுவா இருந்தாலு பண்ணுங்க பாத்துக்லா அப்டின்ற ஒரு சப் போட் கெடைக்கறதே ஒரு பெரிய விஷயந்தான சார்
கண்டிப்பா கண்டிப்பா சேரி மதிய என்ன மாரியா ன டின்னரு இன்னைக் மதிய என்ன மாரி லன்ச் நீங்க முடிச்சிங்க
இன்னைக்கு வந்து கீர சாதோ பச்சநெத்திலி க்ரேவி சார் ம் அந்த மாரி நார்மல்தா இந்த மாரி நடுவுல எறா பச்சநெத்திலி கருவாடு அந்த மாரி காய்ங்க அந்த மாரி ஆட் பண்ணிப்போ சண்டே ஆனா போட்டி
ஓகே ஓகே ஓகே ஓகே இல்ல மீன் நம்ம சாப்படறது எடுத்துக்கறது வந்து நா சீ கோஸ்டல் ஏரியா இருக்கறனால எனக்கு ரொம்ப தெரியு அது எப்டினா நம்ம வந்து சீ ஃபுட்ல எவ்ளோ ஒரு நியூட்ரியன்ஸ் நமக்கு வந்துட்டு நம்ம பாடிக்கு தேவையான நெறைய நியூட்ரியன்ட்ஸ் வந்துட்டு ஒமேகா த்ரீ இந்த மாரியான நெறையா வந் து ஒரு நல்ல விஷய சீ ஃபுட்ஸ்லந்து நமக்கு கெடைக்கு அது ரெகுலரா எடுக்கறதுனால அது நமக்கு கண்டிப்பா நம்ளோட அ ஒடம்புக்கு தேவையான நெறைய நியூட்ரியன்ஸ் அதுலந்து கெடைக்கு கண்டிப்பா சோ கண்டினியூ பண்ணுங்க வாரத்ல மூணு நால் நாள் கூட நீங்க சீஃபுட் சாப்பல்லா ரொம்ப நல்லதுதா அது உங்ளுக்கே ஆமா ஆ சேரி மேடம் உங்க கூட பேஸ் னதுல ரெம்ப சந்தோஷோ
ஓகே சார் தங்க் யூ சார் ஆ பாய் ஏ ஒரு ஃபோ